ஆ மாலை வணக்கம்
வா மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங் மேம் சாப்ட்டீங்ளா ஆ சாப்ட்டாச்சுங் மத்தியானோ சாப்ட்டோ இனி நைட்டு சாப்படனு
நீங்க சாப்டது உங்களுக்கு தா தெரியு
ஆ
நா வந்து மதியோ வந்து என்ன சாப்ட்டே நொய் உப்புமாக்கின்டி வச்சுருந்தாங்க அததா சாப்ட்ட நைட்டுக்கு இனிமேதா வந்து செய்யவாங்க
ஓ மேம் சமைக்க மாட்டீங்ளா
இல்ல நா செய்வ அம்மா வீட்ல இன்னைக்கி லீவ் அவுங்க சோ அதனால அவுங்க செய்யறாங்க அப்டிலா இல்ல நாங்க ரெண்டு பேரு மாத்தி மாத்தி செய்வோ அவ அவ மோஸ் ட்லி என்னன்னா வந்து அதிகமா வந்து அவுங்க வந்து குக்கிங் டிபார்ட்மெண்ட் மோஸ்ட்லி நானு செய்வ ஆனா எப்பயாச்சு மத்த வேலல்லா என்னோட டிபார்ட்மெண்ட் அந்த மாரி
ஆ ஆ புரிஞ்சுதுங்க மேம் நீங்க அடிக்ஷன் பத்தி என்னங் மேம் நனைக்கிறீங்க
அடிஷன் பாத்தீன்னா ஒருத்தகக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகறது இவ்வே இது அ ஒர் உதாரணத்துக்கு சொல்லனா இப்ப நறைய பேர் இப்ப இருக்கற நறைய பேர் ட்ரிங்கிக்கு தா ரொம்ப அடிமைதனமா இருக்காங்க ஏனா வந்து எப் எப்ப பாத்தாலு வந்து நறைய பேர்த்த சின்ன பசங்களே பாருங்ளா இப்பவே சின்ன வயசுலேயே வந்து குடிக்க ஆரம்பிச்சறாங்க அ அந்த சிகரெட் குடிக்கறது ஆ ஆமா ஆமா ஏனா பெண்களுக்கு வந்து ஃபோன் அடிக்ட்டு பசங்களுக்கு அடிக்
பசங்களுக்கு வந்து ஆ அவங்க இந்த கேம்ஸ் மாரி மட்டுந்தா இந்த பப்ஜி அந்த ஃப்ரீ ஃபயர் அந்த மாரி தா அவுங்க அடிக்ட் இல்லைங்
இப்ப இருக்கருதுங்க அப்படி கெடையாது எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகுறானுங்ளே
ஆ ஒரு பத்து நாள்ல அது வழக்கப்படுத்திட்டாங்கன்னா பதினொன்னாமத்து நாள் அவங்க அடிக்ட் ஆயடுறாங்க அதுக்கு இல்லைங்
ஆமா ஆமா ம்
மேம் இதுல இருந்து ரிசால்வ் பண்றதுக்கு நீங்க ஏதாச்ச டிப் சொல்றீங்களா
எதாச்சு டிப்ஸ்னா அதா சின்ன வயசுலே வந்து பேர்ன்ட்ஸ் தா அவுங்கள வந்து நல்லா கவுனி க்னு நெக்கிற ஏனா
அது சொன்னீங்களே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டு மேம்
சின்ன வயசுல இருந்தே யாருக்குமே வந்து இப்ப இதுதா அடிக்ட்டு யாருமே வளறவுங்களுக்கு தெரியாது அவுங்க வல் வளர சூழ்நில அவுங்க பழகுற ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்னால கூடு இந்த மாரிதா இருக்குன்றாங்க அவன் வந்து இப்ப நறைய பேரண்ட்ஸ் வந்து ம் இப்ப இருக்கிற பசங்களோட தள்ளிட்டு போயடுறாங்க நறைய பேரு அந்த ஒரு பாண்டிங் இருக்க மாட்டுது
வர்க்குனால வருது
அப்டி கூட சொல்லலா நெறைய பேர் வந்து ம் பசங்க நல்லாதா இருக்காங்க நல்லாதா இருக் காங்க புல்லா
கவனிக்க மாட்டிங்கறாங்க ஆமாங்க அவங்க செரி ப்ரீடம் குடுத் க்கறன் சொல்லீட்டு ஒன்னுலீமே கண்டிக்க மாட்டிங்கறாங்க
ஆமா இப்ப வந்து ஆ உதாரணத்துக்கு எடுத்துகங்களே நமக்கு எவ்ளோ வேல இரு க்கு சொல்றாங்க இப்டி இருக்கணு அப்டி இருக்கணு இப்டி பண்ணணு அது பண்ணணு எவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அனா பசங்களுக்கு அப்டி இருக்கா
ஐய்யோ அத சொன்னீங்களே ஒண்ணுமே இல்ல அவுங்களுக்கு அவுங்க தப்பு பண்ணுனாலு அது தப்பு க கிடையாது நம்ம ஒரு தப்பு பண்ணாலு
ம்
எதோ பூமியே இடிஞ்சு விழுற மாரி ஒரு தப்பு அவங்க தப்பு பண்ணாலு ஜாலியா இரு ப்பாங்க நம்ம ஒரு தப்பு பண்ணீட்டு பல வருஷோ உள்ளுக்குள்ள இருக்கற மாரி இருக்குங்க
என்னதா வீட்டுக்கு அவ்ளோ திட்டு வாங்குவோ அனா அவுணுங்க பாருங்க அவ்ளோ தப்பு பண்ணிட்டு வருவானுங்க அனா அசால்ட்டா வந்து விட்டு குடுத்துட் போயிடுவாங்க அவ பைய அப்டிதா இருப்பா
ஆமா அவ பைய அப்படித்தா சின்ன பையந்தான அப்படி இருக் கட்டு அதனால என்ன பசங்க தான பசங்கன்னா அப்படித்தா இருப்பாங்க அந்த ஒரு மென்ட்டால்ட்டி அது நம்ம சொசைட்டிக்கே இருக்குங் மேம்
அது சின்ன வயசு இருந்து மட்டு கெடையாது இப்ப வளந்தவங்களுக்கு அப்படிதா இப்யூ கல்யாணோ பண்ணிட்டு ஒரு பொண்ணு போதுன்னு வச்சுக்கணு இப்ப என்னா வந்து அவங்க ஹஸ்பண்டு எதுனா சொல்ட்டே இருக்கட்டு அவ பைய நீ பொண்ணு ஓ கணவர் எது சொன்னாலு ஆமா கல்யாணோ பண்ணீட் போயிட்டா கணவர் என்ன சொன்னாலு அவருக்கு குடுத்து தா போணு ஆ ஆமா இது வந்து நா நேர்ல பாத்துருக்க அந்த ஒரு இந்த சீன்னு எனக்கு இன்னொன்னுவ் இங்க நடந்திருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி
ஓகே ஓகே மேம் பொதுவா வே எல்லா வீட்லியு இது நடக்காத ஒரு சின்ன பிரச்சனைக்கு பாய்ஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணா பிரச்சன இல்லிங் நம்ம சின்னதா கொஞ்சோ வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டன்னா போது அவங்க நீ பொண்ணு தான கொஞ்சோ அடக்க ஒடுக்கமா இரு அடக்க ஒடுக்கமா உக்காரு அத பண்ணாத இத பண்ணாத
இது வீட்ல நடந்துச்சு எப்டின்னா வந்து எங்க அக்காவுக்கு ஒரு கல்யாணோ ஆச்சு இப்பதா கொஞ்ச நா ஒரு ரெண்டு வருஷோ முன்னாடி தா கல்யாணோ ஆச்சு அப்ப அவங்களுக்குள்ள சண்ட அப் ப வந்து எங்க அக்கா வந்து எங்க மாமா எதோ ஒர்ட் சொல்லி திட்டிட்டாங்க போல எதோ வார்த்த சொல்லிட்டா எதோ ஒரு வார்த்த சொல்லிட்டு அவரு அத வந்து சொல்லிருக்காரு இப்ப ஆ இப்ப வந்து முன்னாடி நடந்தது ஒரு ஒரு வேல செய்றது இதல்லா சின்ன சின்னதா சேத்து வெச்சி இப்ப ஒரு சொல் அவரு வந்து சொல்லி காட்டாரம் ச்சி இது பிரச்சன ஆயிருச்சி அனா வந்து எங் பெரிப்பாகிட்ட அந்த கத போயிருக்கு அவுரு வந்து நாட்டம்மா மாரி இது வெக்கற மாரி அவரு பண்றப்ப அவரு வந்து என்ன சொல்ட்டாரு உனக்காக நா பேச போன அந்த எத்துல நீ அவுங்கள நீ அவு சொன்னுன்னே எனக்
ஆமாம்மா புரிஞ்சிது புரிஞ்சிதுங்க ஆ ஏனா அப்பா அவுங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவுங்களு ஆம்பளைக தான யாரு கட்ட பஞ்சாய்த்து வந்தாலு ஒருப் ஒருப் ஒரு ஸ்டெப் ஏறி போனாலும் பாத்தா அவ நம்ம ஞாயத்த பேசறாங்களோ இல்லயோ அவங்களு ஆம்பளைக அதோட மெண்டால்ட்டி உங்களுக்கு ஆல்ரெடி பிக்ஸ் ஆயிருச்சி
அது மட்டு இல்ல அவ்ரு நா இப்ப சொன்னே பா்த்தீங்ளா அத அப்டியே சொல்றாரு எப்டின்னா ஆ அவோ உன்னோட க புருஷனு அப்டிதா இருப்பா அவர் சொல்றத நீ கேட்டுதா போனு அவ் என்ன வேணா சொல்லுவா நீ எத் எதுக்கு அந்த வார்த்தைய யூஸ் பண்ற அவரு சொன்னா அது அப்டின்ட்டு
ஆமா பைய பசங்கக்கிட்ட இல்ல அல்லி ஹஸ்பண்ட கிட்ட இப்டி பேசவே கூடாது பேசுனா ஏதோ கொல குத்தோ பண்ண மாதிரி தப்பு நம்மதா பெரிய தப்பு பண்ணிட்டோ வீட்டுக்கு போ சொல்லிருவாங்க அப்படி இப்படி தெய்வமே அப்டிதா போயிட் இருக்கு இப்ப நெறையா பக்கோங்க
இதுல வேற ப பசங்க இப்ப இருக்கற பசங்க பாத்தீங்கன்னா மு சுலி எங் எனக்கு தெரிஞ்ச நெறைய எங்க ஊர்ல நெறைய பசங்க வந்து இப் ஒழுங்கா படிக்கிறானுங்களோ இல்லையோ இந்த கேம் வெளாட்றது
ஐயோ அது நின் ஒன்னு இல்லேங் இது நார்மலா ஒரு பத்து நிமிஷோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனு ஒரு பஸ் ஸ்டாப்பு போனா உடனே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து போன் வாங்கி அவங்க பாட்டு கேம் வெளாண்ட்ருப்பாங்க
ம்
அதெல்லாமே ஒரு கைண்ட் ஆப் அடிக்சன் தான மேம் இது ட்ரக்ஸு ஐயோ ட்ரக்ஸ் எல்லா சொல்லவே வேண்டாங்க
தெரிய மாட்டுது ஆமா ஆனா நெறைய பேரு யூஸ் பண்றாங்கதா போல ஆனா எனக் அப்படின்னா என்னானே எனக் தெரியாது ஆனா நியூஸ்ல டி வில எல்லா பாத்துருக்கே இத யூஸ் பண்றாங்க இது யூஸ் பண்றாங்கன்னு
பண்ணிட்னால எவ்ளோ தப்பு நடக்குது இந்தோட அடிக்ஷன்னால இப்ப போன் பேசிட்டே போறது இது பண்ணிட்டே வண்டி ஓட்றது ட்ரக்ஸ் யூஸ் பண்ட்டு பே கேர்ள்ஸ அப்யூஸ் பண்றது
இதனாலதா நெறைய குற்றங்கள் நடக்குது நா நாட்டுல
இந்த தண்ணி கோ தண்ணி போட்றது இந்த டிரக்ஸ் எல்லா சரி அவங்க ஒரு போதையில அவங்க என்ன பண்றன்னே தெரியாது பண்ணிறாங்க
ம்
பின் இந்த போன்லே அப்டி தானுங்க இப்ப கண்டதும் வரும் ரீல்ஸ் ஆகட்டும் ஷார்ட்ஸ ஆகட்டு எல்லா பக்கோ இருந்து போஸ்ட் பண்றது அதனால நம்மளா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிறது அதுக்குங்க பெரிய இதே நம்ம இன்ஃப்ளூயன் நம்மளே மீன்ஸ் செல டைம் நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவோ அது நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறதுலதா இருக்கு ஆனா பசங்க கிட்ட அதோட குவாலிட்டி ரொம்ப கம்மிங்க
ஆனா இப்ப பசங்க மொத இப்ப பெண் இப்ப பொண்ணுங்க எதுக் அடிக்ட் ஆவ்ராங்கன்னா வந்து அ இந்த போஃனு அப்டி இல்லனா வந்து ஆனா இதுக்கு பேரு எதுக்கு அடிக்ட் ஆவ்ராாங்கன்னா வந்து
ஆ ஆ
இந்த லவ்வு முக்கியமா நா சொல்லுவே அ லவ்வுட்டு எல்லாருக் அடிக்ட் ஆவுராங்க ம்
பெர்சன்ல இருந்து வெளிய வர முடியாம அதுக்கு அடிக்ட் ஆயிறாங்க அதுலந்து வெளிய வர முடியாம சூசைட் பண்ணி ய ஒரு பெர்சன் மேல ஓவரா அஃப் அஃபெக்ஷன் இருந்தாலே அது நம் அடிக்ட் ஆயிருவோ இப்ப நம்ம பேரன்ட்ஸ் மேல வைக்கிறது அது வேற இப்ப நம் பிரதர்ஸ் அன் சிஸ்டர் மேல வைக்கிறோ அது வேற தானுங்க
ம் நல்ல இருக்கே
பட் ஒரு பர்சன் மேல அவுங்க எங்கிருந்தோ வந்த வாங்க டக்குன்னு வந்த வாங்க அவுங்க மேல டக்குன்னு அனுபவிச் டுனா அது நமக்கு எடுக்க முடியல அது அவுங்க நம்ல இன்புளுயன்ஸ் பண்ணி அவுங்களோட இதுல வச்சிருக்காங்க அதா பிரச்சனைன்னு நெனைக்கிறாங்கே அதனாலதா தானு அடிக்ட் ஆயிறாங்க அது அவுங்க
ஆமா ஆமா ஏ ஏன்னா என்னோட ப்ரெண்ட்சே நெறைய பேரு வந்து எப்புடி சொல்றது அது வந்து இப்போ என் கூட பேசுறாங்களோ இல்லையோ சிஸ்டர் எனக்கு ஃப்ரெண்ட தா இருக்கா எனக்கு ஸ்ட்டிங் இருந்து ஃப்ரெண்டா தா இருக்கா
பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தவங்கா இப்ப பாய் ஃப்ரெண்டு வந்த உடனே மாறிடுவாங்க
ப்பா எப்ப போன் பண்ணாலு பிஸியா இருக்க இப்ப தா அவ அவன் அந்த பையா வந்தா
கமிட்ஆயிடுறாங்க நம்ம தப்பு சொல்லிட்டு பிரச்சனை இல்ல இது இல்ல
ஆமா நம்ம கூட வரணா வரமாட்டாங்களா ஆனா வது அவுங்க ஆ ஆள் கூட போறதுன்னா போவாங்களா
ஆமா ஆமா புரியுது புரியுதுங்க
நா நைட்டு போன் பண்ண என் டி இந்த டைம்ல போன் பண்ற அப்புடினு சொல்றா ஆனா நைட்டு
ம்ம் புரிஞ்சுது புரிஞ்சுதுங்க என்ன சொல்றது எல்லாமே கைண்ட்ஃப் அடிஷன்னு
அது அடிஷான் தா அது பிரச்சனை இல்ல இப்ப பிரேக்காப் ஆயிட்டுன்னு அவுங்க ஒன்னு பண்ணுவாங்க பாத்
ஐயோ அது சூசைட் பண்றே ஐயோ அது அது சொன்னில அது சரி அது உள்ள இருக்கிற தா விட வெளிய வந்ததுக்கு அப்புறே தா அடிக்ஷன் கூடுதல ஏன்னா சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணு அவுங்க இல்லாம இருக் க்க முடியாது இப்ப போனே நம்ம கிட்ட இருந்து ஒரு ரெண்டு நாள் போச்சு நெனைச்சு பாருங்க
ஆமா ஆமா
கையோட ஒரு மணி நேரம் வைங்க ஒரு ரெண்டு நாளே வேண்டா ஒரு மணி நேர வைங்க
ஆஹா சான்ஸ் இல்ல மைண்ட்ஃபுல்லே ஐயோ ஏதோ நம்மளை விட்டு உயிரு இந்த ஆஹட்டு போனா எப்புடி இருக்கோ அந்த மாறி ஏதோ ஒன்னு இல்லாத மாறி இருக்கும்
தூங்குற டைம்ல மட்டு தா நம்மகிட்ட போன்னு பிரிஞ்சிருக்குது அப்பவு நம்ம எடக்எடுக்க எடுத்து பாப்போ டைம் பாக்கறகாச்சு எடுப்போ இப்ப யாரு அந்த வால் கிளாக் எல்லா பாத்து டைம் பாக்குறாங்கன்னு சொல்லுங்க யாருமே இல்லைங்க அதா நம்ம ஒரு ம
அப்றே சேஞ்சு ஆயிடுவரு எப்புடின்னா நம்ம வெளியில போறப்ப பேமிலில
தா நானே அப்புடித்தாங்
யூட்டியூப்புலைங்
இவ்ளோ பேசுனு நம்ம ஒண்ணு உ உ உத்தமா அப்புடி எல்லா கிடையாது நம்மளு அடிக்டடு தானுங்க
அடிக்டாடு தா ஆனா வந்து ஒரு சில இடத்துல வந்து நா அதுல இருந்து வந்துடுறே எப்போனா வந்து
நா வீட்டு பேரண்ஸ் கூட இருந்தானா இருக்குன்ன இப்ப ஹாஸ்டல்ல இருங்கே ஹாஸ்டந்தா போன் தா யூஸ் பண்ண முடியு வேற ஒன்னு பண்ண முடியாதுங்க யாருடையு பேசடியாது ஏவுமே பண்ண முடியாது பேரண்ட்ஸ்சு போன போனே யூஸ் பண்ண மாட்டே அடுத்த நாள் எங்கிட்ட போன் இல்லயின்னா அது இல்ல கிடையாது மீன்ஸ் நமக்கு எடுத்து வைக்க தெரியு இப்புடின்னா இந்த டைமில நம்ம யூஸ் பண்ண கூடாதுனு ஆனா செலவுங்க அப்புடிங் கிடையாதுங்க
ம்
ஆ சொல்லுவாங்க பேரன்ஸ்சு கூட பேசி வீடியோ கால் பேசிக்கலா பாங்க அந்த வகையில இவுங்க ஆ சொல்லுங்க
இது வந்து வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கனா வீட்ல இருந்தா எனக்கு தெரியாது ஆனா வீட்ல யாருமே இல்ல அப்ப வந்து எனக்கு வந்து போன் இல்லைன்னா அந்த ஆ உண்மையாலுமே கை கால் இல்லாத மாரி ஒரு இது அப்டியே ப பைத்திய புடிக்கிற மாரி ஆ
ஏங்க சும்மா ஒரு பத்து நிமிஷ தள்ளி இருந்தா போது அந்த ஃபோன் எங்கேது இருந்துதுதா நெட்டே இல்ல ஒரு நாளைக்கு நெனச்சி பாருங்க நம்ம கிட்ட எப்டி இருப்போன்னு
ஆ ஆமா ஆமா
ஆ அவ்ளோதா நம்மளோடதல்ல நம்ம பாத்தீங்னா இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளிய வர நமக்கு தெரியுங்க கொஞ்சோ பேருக்கு மீன்ஸ் ஒரு அம்பதுல அம்பது பர்சன்டேஜ் ஆளுகாருக் எல்லாமே தெரியு பாக்கி அம்பது பேருக்கு அது அடி க்டானதுல இருந்து எப்டி வரனுன் தெரியாது ஆனா அடிக்ட்ல இருந்து வரணுன் நெனைப்பாங்க செல பேரு பட் எப்டி வரணுன் அவங்களுக்கு வெல் தெரிறது இல்லைங்க ஆமாங்க ஓகேங் பை பாய்
ம்